வணக்கம்
வணக்கம் தோழி
பேசலாமா
ஆஹ் பேசுங்க
ஆம் நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கோம்
வீட்டில் எல்லாரும் நல்லாருக்காங்களா
நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லாரும் நல்லாருக்காங்களா
ருக்காங்க மேம் அம்மா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஆன் ஆஹ காலைல என்ன விதமான உடற்பயிற்சிகள்ல்லாம் செய்வீங்கம்மா உடம்புக்கு ஆரோக்யமான உணவுகள்ல்லாம் என்ன உட்கொள்வீங்கம்மா
உம் நாங்க காலையில ஒரு ஒண்ணு ஒரு மண ஒரு மணி நேரம் வாக்கிங் போவோம் அவ்வளோதான் உடற்பயிற்சி வந்து எதுவும் பண்ண மாட்டோம்
ஓ சரிமா வணக்கம் காலை உணவா நீங்க சத்துள்ள உணவுகள் வந்து என்ன சாப்பிற்றிங்க
காலை உணவு சத்துல்லதா ஏதாவது ராகி கஞ்சி கேழ்வரகு கஞ்சி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம்
ஆ சரிங்க மேம் ஆஹ் கொழுந்தைங்க என்ன விதமான ஆஹ் உணவுகளெல்லாம் ஆரோக்கியமா குடுப்பீங்க இப்பதிக்கு என்ன உணவு கொடுப்பீங்கம்மா
பள்ளிக்கு வந்து சிநாக்ஸ் மாரி குடுத்துர்ரதா இருந்தால் இந்த நட்ஸ் இருக்குது அந்த மாதிரி குடுப்போம் அல்லது எதாவது கேரட்டு காய்கறி அந்த மாதிரி குடுப்போம் மத்தியானம் லன்ச்சுக்கு கேரட் சாதம் உருளைக்கிழங்கு சாதம் அந்த மாதிரி குடுப்போம் அந்த மாரிதான் சாப்பிடுறாங்க மத்தபடி வேற எதுவும் சாப்பிட மாட்டிக்காங்க அதனால இது தான் குடுப்போம் ம் நீங்க காலை உணவா என்ன எடுப்பீங்க
உ காலை உணவுன்னு பாத்தீங்கன்னா காலைல எந்திரிச்ச உடனே என்னுடைய கொழந்தைக்கு ஆஹ் பழைய சாத தண்ணி குடுத்துருவமா ஒரு டம்ளர் குடுத்துருவேன் எப்பவுமே அத என்ன மழையா இருந்தாலு சரிதா பனியா இருந்தாலுமே காலை உணவு பாத் தீங்கன்னா காலைல எந்திரிச்சோனே பல் துலக்கிய ஒடனே அ அந்த மாரி பழைய சாத தண்ணி குடுத்துருவே ஒரு டம்ளர்
மழையா இருந்தாகூட குடுத்துருவிங்களா
மா மழையா இருந்தாலுமே பனியா இருந்தாலுமே எதுவா இருந்தாலுமே ஒரு டம்ளர் குடுத்துருவே
ஆ ஆ ஆ ஆ
ஆமா அதுக்கப்றோ வந் து ஆ ம் அத சத்து மாவு கஞ்சி குடுத்துருவே தோழி அது வந்து நா பாத்தீங்கன்னா வீட்லேய தயார் பண்ண பண்றது வெளில ஆமா வெளில பாத்தீங்கன்னா என்னா போ ட்டு செய்றாங்க அப்டின்னே நம்ளுக்கு தெரியாது அ அந்த காசுக்கு வெளில வாங்குற அந்த பணத் இங்கு நம்ப வீட்லயே என் நல்ல முறையில தயார் பண்ணி குடுக்கலா
ஓ ஓ ஓ ஓ
ஆ கொழந்தைங்கள பாத்துக்கிற்த விட வீட்ல நமக்கு என்ன வேல நம்மள நம்பி நம்ப ஒலகத்துக்கு வந்த கொழந்தைங்க அப்டிங்கறதுனால அதுங்க ஆரோக் கியோ தா எனக்கு முக்கியோ அப்றோ அப்டீனு பாத்தீங்கன் ஏன்னா நா வந்து சத்து மாவு வீட்லேயே தயார் பண்ணுவே தோழி அ அது காலையில சீக்கிரமா சாப்ட்டுட்டு அ ஸ்கூலுக்கு போறாங்கல்லயா அத னால ஆ சீக்கிரமா எட்டு மணிக்லா இங்க ஆ ட்டோ வந்துரோ அதனால காலையில பாத்தீங்கன்னா சாப் பாடு சரி இருக்காது என்னோட பையே பாத்தீங்கன்னா ஒழுங்காவே சாப்ட மாட்டா சாப்பாட பாத்தீங்கன்னா அவனுக்கு அச அசைவம் மட்டுந்தா பிடிக்கு வேற எதுவுமே பிடிக்காது ஆமா ஸ்கூல்ல ஒரு தடி சின்ன ல ஒரு செகண்ட் ஸ்டேண்டர்ட் படிக்கும் போது மைக்கடுச்சி கீழ விழுந்துட்டா
உழுந்துட்டாங்க ம்
ப்ப ரொம்ப கட்டாய படித்திதா அவனுக்கு சாப்பாடு குடுக்குற மாரி இருக்கு அ அவனுக்கு பாத்தீங்கன்னா அத வெளி வெளியில சாப்புடுற அந்த சாப்பாட்டுக்கே அவ அடிக்டாவே ஆயிட்டா சின்ன புள்ள சென்ச்சி அது என்ன ஆமா என்னோட கணவர் பாத்தீங்கன்னா அவரு அவ அவன அது மாரி பழக்கிட்டாரு அந்த மாரியே பழகி போச் சு அவனுக்கு அதனால வீட்ல சமைக் க்கிறது எதுவா இருந்தாலுமே எனக்கு அசு சைவம் வந்து எதுவா இருந்தாலுமே அவனுக்கு பிடிக்காது அசைவன்னா எதுவா எல்லமே சாப்டுட்டுவா ஆமா அ அப்ப அதா அது மேரி ந அதனால காலை உணவுல நா ரொம்ப கவனமாருப்பே பசங்களுக்கு காலையில ஒரு டம்ளர் கஞ்சு குடுத்துருவே அதுக்கு க்கு அப்புறோ ஒரு அவிச்ச முட் கொடுத் ஆஹ் தோழி அதுக்கப்புறோ த்தீங்கனா ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு இட்லியோ ரெண்டு இட்லியோ சாப்புடுவாங்க இட்லியோ தோசையோ இல்ல உப்மாவோ இல்ல வேற எதுவு சாப் ப்பாடோ காலையில கொஞ்சோ சாப்ட்ருவாங்க
சாப்ட்ருவாங்க உம்
இதுல்லா சாப்பிடல இட்லி தோச சாப்பாடல அப்டின்னா ஒரு கைப்பிடி மட் ட்டு இந்த முளைக்கட்டுனா பயிர வச்சிருப்பேன் தோழி நானு அது குடுத்துருவே அது சாப்புட முடியல பச்சை பயுரு ஆஹ் பச்சை பயிரு வெச்சிரு அத குடுத்துருவே ஒரு பிடி குடுத்துருவே சாப்புட மாட்டாங்கதா கட்டாயப்படுத்தி ஒரு பிடி மட்டு கைப்பிடி குடுத்துருவே
அப்டி ப ச்சயாவே குடுத்துருவீங்க மொளக்கட்டி வெச்சிருக்கறத உம் உம் உம் உம் உம்
தியோ உணவுன் பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அ செஞ்சு குடுப் ஆஹ் தோழி அத பிரியாணி மாரியே செஞ்சு குடு ன்றதனால அது கொஞ்சோ ஒரளவு ட்டு ரெண்டு பேருமே சாப்ட்டுடுவாங்க
அ அ அ அ
அவ தயிர் வெங்காயோ செஞ்சு குடுத்தம்னா ஒரளவுக்கு ரெண்டு பேருமே சாப்டுட்டு வந்துருவாங்க
சாப்ட்டுருவாங்க உம் உம் உம் வெஜிடபிள் பிரியாணினா காய்கறி எல்லாம் போட்டு பண்றது எல்லாமே
ஆமா
உம் உம் டெய்லி அதே பண்ணுவீங்ளா
லெமன் டெய்லி இல்ல த ஒரு நாள் பாத்தீங்கன்னா பருப்பு சாதோ செஞ்சு குடுப்பே நெய்க்கு கொஞ்ச அதிகமா அதுல ஊ த்துனா அந்த மணத்துல கொஞ்சோ சா ட்டு வந்துருவாங்க அதுக்கு உருளகிழங்கு வருவல் அந்த மாரி எதா ச்சு வறுவல் உம் அந்த மாரி வத்தல்லா பொரு ச்சு குடுத்தா ஒ ரளவுக்கு சா
சாப் உம் உம் உம் உம்
த்த கொழம்பு பாத்தீங்கன்னா எ பொண்ணுக்கு பிடிக்கு அதனால வத்த கொழம்பு வெ ச்சி சாப்பாடு செஞ்சி குடுத்துருவே உம் அ அது மாதிரி லன்ச் பாக்ஸ் வந்து நா ப்ரிப்பேர் பண்ணி தருவே
உம் உம் உம் உம் உம்
ஆனா வெரைட்டி ரைஸ் மட்டு என்னோட பையனுக்கு சுத்தமாவே பிடிக்காது
பிடிக்காது உம் உம் உம் உம்
த்த வெரைட்டி ரைஸ்மே சாப்ட மாட்டாங்க
கட்டி ரைஸ் தா சாப்டுவாங்க
அ
அஹ் அதுனால டெய்லி ஸ்கூலுக்கு வெரைட்டி ரைஸ் தா செஞ்சு குடுக்கறது சின்ன பசங்க இல்லையா எதாவ்து கொழம்பு குடுத்தா கூட அவுங்க நல்ல ஊத்தி அவங்க வேல சாப்ட தெரியாது அதனால எப்பவுமே வெரைட்டி ரைஸ் மாதிரி ஏதாவது ஒரு கிளரி குடுத்துறது குடுத்துட்டா சாப்
இந்த சின்ன வயசுல இருந்து என்னுடைய பையன் பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் சாப்டவே மா டாரு லெமன் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதனா பிடிக்காது ஆனா என் பொண்ணுக்கு தயிர் சாதமு உர்ளக் கிலங்கு ரொம்ப புடிக்
புடிக்கு ம் அந்த காமினேஷன் நல்லா இருக்குல்ல
ம் ஆமா அதனால லெமன்ஸ் சாத உருளக்கழங்கு அந்த இதுலா ரொம்ப பிடிக்கு எள்ளு துவையல்லா எ பொண்ணுக்கு பிடிக்கு சாப்டு ஆனா எ பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது
அ அ அ அ எள்ளு தொவையலா
ஆமா எள்ளு தொவ்யல்
அ அ அ அ ம் அ ஹ செய்ய மாட்டோ எள்ளு தொவையல செய்ய மாட்டோ எள்ளு பொடி செய்வோ எள்ளு தொவையல் செய்ய மாட்டோ எப்டி செய்வீங்க சொல்லுங்க
அ எள்ளு தொவையல் பாத்தீங்கன்னா தேங்கா துருவி எடுத்து பட்டமொளகா வரதுக்குணு கொஞ்சு டுமா வருத்துட்டு நா மொதலே பாத்தீங்கனா லேசா வெடிக்கிற மாரி வறுத்து எடுத்து வச்சுக்ணு அதுக்கப்றோ மொளகாய வந்து வறு த்து எடுத்து வச்சுக்ணு அதுக்கப்பறோ வெங்காய லேசா வதக்கனு ரொம்ப வதக்
மிளகாயா மெளகாவத்தலா
மிளகா வ
வத்தலு எள்ளு வந்து கருப்பு எள்ளா வெள்ள எள்ளா
கருப்பு எள்ளுதா நா அதிகமா பயன்படுத் கருப்பா இருக்க உணவுகள்ல தா அதிகமா ப பாத்திங்கன்னா சத்துக்கள் இருக் கு அப்டின்னு சொல்றாங்க அப்டின்னு மருத்துவர்களோட கருத்து அதனால நா கருப்பு ல்லு தா அதிக அளவு பயன்படுத்துறது
சேரி செரி செரி செரி ம் ம்
கருப்பு எள்ளு ம் அதுக்கப்றோ கொஞ்சமா புளி வச்சி உப்பு வச்சி மிக்சில தொவையல் மாரி அப்டி அடி
அரச்சிக்கிறது ம் ம் ம்
ப்டி அந்த வடக துயலு செய்யலா அதுவு நல்லா இருக்கு வெரைட்டி சாதத்துக்கு
ம் ம் ம்
வடக தொவியலு ஆமா வடகம் போட்டு தாளிக்கிறோயில்லையா
ஆமா ம்
வடகத்த லேசா எண் எண்ணெய் சட்டியில வறுத்துட்டு இதே மாதிரி தேங்கா பட்ட மொளகா புளி எல்லா வச்சு அரைக்கலா அதுவு நல்ல வாசமாக இருக்கு
ஆ ஆ ஆ ஆ
ம் அது சாம்பாருக் கெல்லா கூட நல்ல காம்பினேஷனா இருக்கு
ஆ ஆ ஆ ஆ ஆ அத தாளிக்கும் போது போடணுமா
தாளிக்க கூடாது
ஆ
துவையலா ரெடிப் பண்ணணு எள்ளு தொவையலு பெறி வடகா துவையலு துயலரு துவயலா த ரெடி பண்ணணு
ஆ ஆ ஆ தண்ணி தெளிச்சு ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் இல்ல ஒரு சிலரு இந்த வடகமாரி தா வெங்காயெல்லா போட்டு வெயில்ல காய வச்சு ச்சி வடக மாரி புடிச்சு வச்சு அத சாம்பாருக்குல்லா தாளிக்கிறாங்க நல்ல
ஆமா அது நல்ல வாசமா இருக் கு ஆனா அந்த வாச வந்து என்னுடைய பச பசங்களுக்கு பிடிக்கலாங்கறதுனால நா வடகம் பண்ணி வச்சுக்குவே இது மாரி துவயலுக்கு மட்டு இல்லனா மீன் கொழம்புக்
ஆ மீன் கொழம்புக்கு ஆ அந்த மாரிப் போட்டா நல்லாருக்குன் சொல்றாங்க ங்க
ஆமா நா மீன் கொழம்பு ய மீன் கொழம்பு ஸ்டாட் ட்டுமே போட்டு வதக்காம கடைசி சியா மீன் கொழம்பு எறக்க போறப்ப ம் நல்லெண்ணய்ல அந்த வடகத்த போட்டு ட்டு தாளிச்சு அந்த கொழும்புல ஊத்திட் ட்டு லேசா கொதிக்க வுட்டு எறக்கிட்டம்னா மா ரொம்ப நல்ல வாசனையா இருக்
ம் ம் ம் அது வடகமு நீங்ளே ப்ரிப்பர் பண்ணிருவீங்க ம் ம் ம் ம் ம் மொத்தமா பண்ணி வச்சுப்பீங்க
ஆமா கொஞ்சோ மட்டு எண்ண அதிகமா நீங்க பயன்பாடு வாலே
ஆ
வெந்தயம் சீரகம் ம் கொஞ்சமா மிளக் இடிச்சு போட்டுக்குணு ஆ அம்மிலே இந்த மாரி சில்லற ஜாமா எல்லாமே சேத்துட்டு ஆ சேத்துட்டு நல்லா அதுல நல்லெண்ணெய் ஊத் தி முதல் நாள் இரவே நல்லெண்ண விளக்கெண்ண இது ரெண்டுமே நம் சேத்துக்கலா ஆ அத வந்து நல்லெண்ணெய ஊத்தி நல்லண்ண ஊத்துனா அது அதிக அளவு சீக்ரோ வீணா போகாதுன் சொல்வாங்க வீணா போகாது பெருமளவு வீணா பெருமளவு வ டகம் பாத்திங்கனா இது எல்லாமே சேத்து நல்லெண்ண ஊத் தி நல்லா பெசஞ்சி இருக்கமா அமிக்கி வச்சுட் ட்டு ஒரு பாத்துரத்துல வச்சிட்டம்னா காலைல எந்திரிச்சு அது கொஞ்ஜொ தண்ணி விட்ருவொ அத வந்து உம் அதனல்லா பிடிச்சி பிடிச்சி உம் காய வைக்கணு நல்ல வெ ல்ல நல்லா காய வைக்கணு அதுக்கப்றொ பாத்திங்க அத எடுத்துட்டு வந்து உதுத்து விட்டுட் டு திருப்பி எண்ணெ ஊத்தி நல்ல அதே மாதிர் தி அமிக்கி வச்சிர்னு காலையில எந்திரிச் பிரிச்சி காய வைக்கணு அதே மாதிரி ரெண் டும் தடவ மூணு தடவ நா ரெண்டு தடவ தா அதிகமா செய்வே கொஞ்ஜொ கம்மியா செய்றதுனால அதே மாதிரி நம்ம காய கிறது மட்டு கொஞ்ஜொ நல்ல விதமா
காய வச்சு எடுக்கணு உம் உம் நல்லா காய வச்சு எடுத்துட்டனா நம்மளுக் கெட்டு போகாமருக் கு ரொம்ப நாளைக்கி உம் உம் உம் உம் உம்
நன்றி தோழி மீண்டும் சந்திக்கலாம்
ஆஹ் சரிங்க தோழி பாய்